ஹலோ
கேக்குதா
ம் கேக்குது
ஹலோ
என்ன நாளைக்கி ம் நாளைக்கி போட்டுமா இல்லன்னா மண்டே போட்டுமா இன்டெர்வியூக்கு சி ஜாயின்க்கு
மண்டேவே போ எதுக்கு நாளைக்கு போயினு
ரெண்டு நாள் இருக்குல்லா ரெண்டு நா போனா கொஞ்ச நல்லா தெளிவா தெரியுந்த அதுக்குன் பாக்குற ஆனா எனக்கு மனசு இல்லதா போவ மண்டே தா போலாம்ன்னு இருக்கு இருந்தாலு டபுள்மைண்டா இருக்கா
போய் பாரு இல்னா நாளைக்கி நாளைக்கே போய் பாரு
நாளைக்கா
ம் போ
சொலிறியா போரே
மண்டே போனா கொஞ்சோ கொஞ்சோ ப்ரெஷ்ஷா இருக்கு இல்லை நீ திடீன் இன்னிக் கடன் பண்டா நாளைக்கே போணுல்ல அதுக் போவ மண்டேவே போ
இங்க வீட்டுலா இருக்கவோ அப்டியேல்லா‌ இருக்குலா பண்லாமேன் பாக்குரே அதனால தா சொன்னே பாய் எடுக்க வேணா சிஸ்டர் அனல் அடிக்குதுல வீட்ல
அ
ஆ வெயில் ரொம்ப அடிக்குது அதனால ஆ சொன்னே
இன்சடியு எதாவது இருக்கா
அதெல்லா இல்ல நானா அங்க சேல்சா பண்றே கேசிலல்லா நா ரிசெப்ஷனிஸ்ட்டு தான
சேல்சுக்கு இருக்கா அப்ப இன்சென்டிவ்
ஆமா அங்க இப்பதா ஸ்டார்ட்டிங்கு சரியா அவ்ளவு இருக்காதுல்ல ஸ்டார்ட்ங் கம்பெனில சேல் மீட்ஸ் அவுங்க ரியல் எஸ்டேட் அந்தாங்க வீடு வந்து பாத்து குடுக்கறது
உம்
அ இல்லன்னா வீடு கட்டி குடுக்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியு பண்றாங்க இல்ல அதனால கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளைண்ட்ஸு வருவாங்க அவுங்கள கிரீட் பண்ணி அவுங்குளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணோ என்ன யாருகிட்ட பேசுணோ அப்டின்னு தெளிவா கேட்டுக்கிட்டு அது நோட் பண்ணி வெச்சுட்டு யாரரு மீட் பண்ண விருக்காங்களோ அவுங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணனோ அவுங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அவுங்க அதுக்கப்புறோ அவுங்க பேசியிப்பாங்க அவ்வளோதா முடிஞ்சிச்சு அப்புறோ அத ஒரு நோட்ல எழுது னோல்ல அந்த நோட்ல வந்து எழுதி வெச்சுதா சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு அது இ மெயில் பண்ணீட்ணோ இத யாரு சொல்லி் குடுப்பா எனக்குன்னு எனக்கு தெரீல லேட் ஆனாலு கொஞ்சோ என்ன நெனைக்க போறாங்க அப்டியு தோணுது
உம்
இதுக்குதானா இதுக்குதா
கேக்குது கேக்குது அதிகமா இருக்குமா வேல
அதுலா தெரிலயே
பர
அதுதா எனக்கு தெரில
பாத்தே பாத்தே
அது பாத்தாதா தெரியு ஆக்டீவிட்டீனா இந்த மாரிதா வேற எந்த ஓர்க்கோ இருக்காது
ஊங் கூட யாராச்
ஒரே ஒரு ஆள் தா இல்ல இல்ல நா மட்டுந்தா நா மட்டுந்தா இருப்ப ஒரு அண்ணா நா நா நா இருக்க நா நா வந்து இன்டர்வியூ அட்டண்ட் பண்ணு போது ஒரு அண்ணா இந்தாரு
ம் அவுங்க வந்து இப்ப காலி இங்க போயிடுவாங்க நீ மட்டு பர்மனன்ட்டா இங்க இருக்க அவுங்க வந்
என்ன அவரு எப்டி அவரோ ரிசப்ஷனிஸ்ட்டா இல்ல அவரு உள்ளே வா என்ன எதுனு தெரீல நா வரம்போது அவரு ரிசப்ஷன் ஏரியால ஒக்காந்துதா எங்கள வெல்கம் பண்ணாரு அ அவரு வந்து உள்ள இருக்கவங்களாதா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சி அவுங்க அங்க ஆள் இல்லாதனாலே இவுங்க பாத்துக்குறாங்கன்னு நெனைக்கிறே
ம் சேரி சேரி
அங்க போயிட்டு பாத்தாதா தெரியு
ம் எந்த எடத்தல இருக்கு
அண்ணா சாலை தௌசண்ட் லைட்ல இருக்கு
தெளசண்ட் லைட்டா சேர் சேரி எங்க எப்டி எத்தன மணிக்கு எத்தன மணிக்கு கெளம்னா கரெட்டா இருக்கும்
ஒரு எட்டு மணிக்குலா நா களம்பனாதா கரெக்ட்டா இருக்கும் எட்டு மணிக்கு நா நடந்து போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸு வரு இன்னமோ அங்க இருந்து ஐ சி எப் போனு அங்க சி அங்கிருந்து கல்பனா போனு கல்பனாலருந்து இல்ல இல்ல பஸ் நா எப்டி உள்ள இருந்து வெளியே நடந்து வரணுமா அதுக்கு ஒரு பத்து நிம்ஷமா பஸ் வரணுமா அது ஏறி கல்பனால எறங்கணுமா திருப்பி அங்க வந்தா ஏறனு மா அங்க இருந்து ட்ராவலிங் கரெக்ட்டா கல்பனாலருந்து அங்க போயி எறங்கறதுக்கு எனக்கு கரெக்டா ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருது அப்றோ அங்கிருந்து உள்ள நடந்து போவோ ஒரு ஃபை மினிட்ஸ்சு
ரொம்ப நேரோ இல்லடா ஓ கிட்டதானே
ரொம்ப நேரோ இல்ல ஒரு ஃபை மினிட்ஸ் நடக்கணு ம் நா இப்போ எங்க வீட்ல இருந்து இங்க நம்ம வீட்ல இருந்து போய்ந்த நடே வரனுல்ல அது பத்து நிம்ஷோ ஆகுமா கரட்டா அங்க நிக் கினு பஸ்ஸு வர்த்துக்கு ஒரு பத்து நிம்ஷோ ஆவு
ஆமா ஆமா
அவுங்க பஸ்ஸு வந்தோனே ஏறி எறங்க துக்கு ஒரு அஞ்சி நிம்ஷோ அதுக்கே ஹாஃப்நவர் ஆய்ரு எட்ரா ஆய்டு எட்டு நாப்பதுக்கு ஒரு பஸ் ஸு வருது கரெட்டா போனா அங்க புடிக்கலானு நெனக்கிற மேபி அதுக்கு முன்னாடியே வரலா அப்டி வரலன்னா எட்டு நாப்பதுக்கு ஒன்னு வரும் அத போய் பிடிப்பே
ம் சண்டே சாட்டர்டே லீவ் இருக்கா இல்ல கம்பல்சரி போனுமா
சாட்ட டே இருக்கும் சண்டே மட்டும் மன்திலி ஒன்ஸ் அந்த மாறி இருக்குன் சொன்னாங்க எப்டி இல்ல எனக்கு தெரியலப்பா
மன்த்லி ஒன்ஸ் மட் ஒரே ஒரு சண்டே மட்டும் இருக்குமா அப்ப அந்த அந்த ஒரு வீக்ல அப்ப அந்த ஒரு வீக்ல லீவ் வேன்ன எத்துக்கலாமா இல்ல
அந்த வீக்ல நடுவுல ஆஃப் எடுத்துக்கலா
சண்டே வொர்க்கு இருக்கிற வீக்ல வந்து முன்னாடியே நம் ப லீவு எடுத்துகளா அப்ப அந்தி அந்த வீக்ல சண்டே குனா முன்னாடே சொல்ருவாங்களா இ இந்த சண்டே இருக்கு அப்டின்ட்டு இல் இல்லன்னா நம்பளுக்கு எப்டி தெரியும் கேக்க வேண்டியதான அதெல்லா கேட்னு வர வேண்டெனே
ஆமா சொல்லிடுவாங்க தா நெனைக்கிறேன் நான் இந்த வீக்கு கேட்ட சண்டே இந்த சண்டே இருக்குமான்னு கே ட்ட இல்லமா அது செக் பண்ணிதா சொல்லணும் அப்டின் சொன்னாங்க அவங்க டார்கேட் டுரு இருந்தா மட்டும்தா இருக்குமா டார்கேட் அப்டி இல்ல அத அச்சிவ் பண்ட்டாங்கனா இருக்காதுன்னாங்க
ம் ஓ அந்த மன்த்துல டார்கெட் முடிஞ்சுச்சுன்னா அப்ப அந்த மன்த் ஃபுல்லாவே இருக்காது ஒரு வேள அப்டி இல்லன்னா ஒரு ஒரு சண்டே இல்ல ரெண்டு சண்டே இருக்குமா
ஒன்னுதா இருக்கோணு
ஒன்னுதா இருக்குமா
ம்
ம் வேற வேக்கன்சி இருக்கா இங்க
வேகன்சி இல்லன்னுதா நெனைக்கிறே இருந்தா கூட இப்ப இல்லன்தா அவங்க சொன்னாங்க ஆனா இருக்குறதே அஞ்சு பேரு இதுக்கப்புறந்தா குரோ ஆகு ஆ இதுக்கப்பறோ நம்ம இன்னு கொஞ்சோ குரோவ் ஆனாதா சென்னை பிராஞ்சுல ஆள் எடுக்க முடியு
ஓ
ஒரு இன்டெர்வியூ போனிங்ள என்னாச்சு
நா இன்டர்வியூவா
ஆ
செட்டாவல ஆனா டைமிங்கே செட்டாகல எனக்கு மார்னிங் டென் டு எயிட்டுன்றாங்க அப் ஆ உ இப்ப நா லீவ் காலேஜ் லீவ்ல இருக்கறதுனால சரி இந்தது ஒரு மாசோ போயிட்டு அப்டியே பா ட்டைமா மாத்திர்லானு பாத்தே ஆனா பர்மனென்டா ஃபுல் டைம்தா அப்டின்றாங்க
என்ன கம்பெனி சாரி சாரி எந்த இது எந்த ஏரியா
இது எருக்கஞ்சேரி
எருக்கஞ்சேரியா ஒங்க காலேஜ் பக்கத்துலயா
ஆமா காலேஜ் பக்கதுலதா சரி அப்டியே முடிச்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்டியே பக்கத்துலே போய்ட்டு அப்டியே வீட்டுக்கு போயிடலானு பாத்தே செரி லீவ்ல இருக்க வரைக்கு ஃபுல் டைம் போனா அதுக்கான காசு வருல்ல எதுக்கூ பார்ட் டைம்னா ஒரு எட்டாயிரூபா வரு ஃபுல் டைம்னா ஒரு பதினஞ்சாயிரூபா பதுனாறாயிரூ பா வரு ஒரு மாசோ போயிட்டு அப்டியே மாத்திகலாம் ஆ பர்மனன்ட்டா ஃபுல் டைமுன்னாங்க செரி வேறதா பாக்கணு
ஓகே ஓகே உங்க குடும்பத்துல எத்தன பேரு
என்னது
எத்தன பேருங்க
புரியல கேக்கல
ஃபேமிலி மெம்பர்ஸ்
ஃபேமிலி மெம்பர்ஸா
ம்
ஹலோ
அம்மா இருக்காங்களா வீட்ல
அம்மா இல்ல வேலைக் போயிருக்காங்க
என்ன வேலைக்கு
எங்கப்பாவு வேலைக்கு போயிட்டாரு எங்க அக்காவு வேலைக்கு போயிச்சு நா ஒரு ஆளு வீட்ல சும்மா
ம் ஒங்க அக்கா பத்திலா பேச
புரியல
என்ன அதிசயமா இன்னைக்கு பேய்ர்க்கு ஒங்கக்கா
அதா தெர்ல போ வேணானாங்க எங்கம்மா வேலைக்கிலா போவாத அப்டின்னு சொன்னாங்களா ஆனா அது போயிச்சி
அம்மா சொல்லியு கேக்கலீயா
ஒ
இங்கதா
ஆமா அதா ஏந்து கத்னாங் நாந்தா போவேனா சொன்னனே எதுக்கு போச்சு அப்டின்னு பேசம்போது வர்ல
உங்ம்மாக்கு முன்னாடியே ஏன்ச்சு போயிடுச்சா
ஆ
நாளக்கி வேற எக்ஸாம் இருக்குது நா வேற படிக்காம பத்துனுருக்கற நாளைக்கி எக்ஸாம் இருக்குது படி நா இன்னு பத்துனுகிற படிக்கவே தோண்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிது
ஏ படிக்க தோண் மாட்டுது
ம் ஏதாச்சு பாத்தா புரிஞ்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒண்ணுமே புரியாததுப்
இன்ட்ரெஸிங்கா இருக்றதுக்கு நீங்க என்ன கத புக்கா படிக்கிறீங்க கத புக்கா படிக்கிறீங்க இன்ட்ரெஸிங்கா இரு க்கற்துக்கு
பட் புரிஞ்சாதான அது அ படிக்க படிக்க ஏறு ஒன்னுமே புரியணு புரியாத என்னாப் படிக்காது தொர்ந்தோனே மூட்ணு போலதா இருக்குது அப்டே மூடி எத்து வச்சுட்
ஏ தொறக்கறீங்க மூடியே வச்சுருங்க
முடி வச்ட்டு படுத்துகின
இப்டிலா படிச்சா ஒங்கள நம்பி வர பொண்ண எப்டி பாத்துப்பீங்க
கேட்டனா போ ம் புரில
நாளக்கி எத்தன மணிக்கு எக்ஸாமு
நாளக்கி டென்னுதா டென் டூ ஒண்ணு
டென் டூ ஒண்ணா
ஆமா
எத்தன மணிக்கு வீட்லந்து கெளம்புவா
வீட்ல இருந்து நா ஒரு எய்ட் தேட்டி கெளம்னா கரட்டா இருக்கு
எய்ட் தேட்டியா ஓகே ஓகே ஹலோ
மித்ராக்கு வேற சாப்பாடு கொண்டு போனு
என்ன
பஸ்ஸு இல்ல ஃப்ரெண்டு வண்டில போயிடுவ
யார கேட்டு நீங்க ஃப்ரெண்டு வண்டியில போனீங்க
ப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு வருவா அவ கூடயே நா பைக்ல போய்ரவ எக்ஸாம்னஸ் டைம் ஆயிடுச்சினா என்னா பண்றது புரியல
இது எப்ப நடந்தது
இப்பதா புதுசா தா பைக் வாங்கனா அப்பத்துல இருந்து வந்துட்ருக்க
என்ன பைக்கு
என்ன பைக்கா அதலா சொல்லாமா
ஓகே வேணா வேணா வேணா